வணக்கம் தோ வணக்கம் இந்த கோடைல தண்ணி பிரச் சன ரொம்ப அதிகமா இருக்குப்பா இங்க தண்ணியே வரமாட்டது இருக்குற தண்ணிய வச்சி எப்பிடி சிக்கனமா பண்லான்தா நம்மல்லா நம்ம ஏரியால இருக்குறவங்கல்லா பேசி ஒரு முடிவு எடுத்துக்கலா அப்டின்னு அது மட்டுல்லாம நம்ப வீட் லயு தண்ணிய நா ரொம்ப சிக்கனமா செலவு பண்ணணுன் முடிவு பண்ணிட்ட தோழி நீங்க எந்த மாதிரி ஐடியாலா வச்சிருக்கிங்க
ரொம்ப நல்லது தோழி இப்ப நம்ம நார்மலா துணி தொய்க்கறது வாஷிங் மெஷின்ல தொய்க்கறது நம்ம கைல தொய்ச்சா நம்மளுக்கு தண்ணி சேமிப்பாகு தோழி ஏனா இப்போ நமக்கு தண்ணி பிரச்சன இருக்கிறதுனால நம்ம எப்படி எல்லா கம்மியா செலவு பண்றோமோ தண்ணி அவ்ளோ நம்மளுக்கு நல்லது என்ன சொல்றிங்க நீங்க ஹலோ ஹலோ கேக்குதுங்ளா தோழி ஹலோ நீங்க பேசுறது எதுமே எனக்கு கேக்கல தோழி ஹலோ கேக்குதுங்ளா தோழி ஹலோ ஹலோ